தோழி வணக்கம். நல்லா இருக்கீங்களா.
ஆஹ நல்லாருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா.
ஹ நல்லா இருக்கோ தோழி. இப்பதா தோழி சாப்ட்டோ.
தோழி சாப்பாடு இன்னைக்கி. அம்மா செயிற.
அம்மாவாச வட பாயாசோ சாப்பாடு வேற அப்டிய நெறைய நறைய மீர்ல ஓரளவுக்கு ஒருத்தர் சாப்புடற அளவுக்கு மீந்துட்டு.
ஏந்தோழி அதிகமா வச்சுட்டீங்களா.
ஆமா இது மத்தியானோ இது ஒரு சந்தேகத்துல சாப்பாடு பத்தமா இருக்கும்மோன்னு சொல்லிட்டு திரும்பியும் கொஞ்சோ ஒரு கை புடி அரிசி போட்டு சாதம். போட்டு அந்த.
உம் உம். சொல்லுங்க தோழி. என்ன தோழி சமைச்சீங்க. என்ன சமையல் தோழி.
உம்பா.
உம் தொட்டுக்கத் தோழி. ஆஹ.
ஆஹ பொடலங்கா அவியல்.
சரிங்க தோழி சா வறுவல் எதுவும் பண்ணலையா தோழி.
அதா வாழ க்காய் வறுவல்
வாழைக்கா வறுவலா சரிங்க சரிங்க தோழி சரிங்க தோழி
அப்புறோ ரசோ வெச்சு அப்புளோ பொரிச்சு வடை பாயசோ
உம் அந்த அவியல எப்புடி தோழி பண்ணுவீங்க
அது எங்க மாமியார் அப்புடிதா பண்ணுவாங்க அந்த மாதிரிதான் பண்ணுனே அது என்னாது பொடலங்கா பொடலங்கா அவியல் தான சொல்றீங்க அது அவியல் பொரியல்னு சொ அவுங்க ஆமா அஹ் பாசி பருப்பு இருக்குல்ல ஆஹ் இருக் ஒரு கைப்பிடி அளவுக்கு அவுங்க முன்னையே கழுவிட்டு ஒ அம் அந்த ஈரபதத்தோட ஊற வச்சுருவாங்க அதாவது தண்ணி ஊத்தி திரும்ப ஊற வைக் னு சும்மாவே குடுத்து ஈரபதத்தோட ஊற வச்சுரு வாங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந் து வெங்காயம் ம் ப ச்ச மிளகா கருவேப்பில இத நம்ம நறுக்கி எடுத்துக்கிட்டு அஹ் அப்புறம் பாத்தீங்க அப்டின்னாக்கா கொஞ்ச எண்ண விட்டு அதுல கடுகு உளுத்த பருப்பு போட்டு அது பொரிய பொறிஞ்சதுக்கு அப்புறம் அதுல வெங்காயம் அந்த கருவாப்பில ப ச்ச மொளகா இதைய மூணயும் போட்டு ரொம்ப ரொம்ப வதக்கணும் அப்டின்னு இல்ல சும்மா லேஸ் சா வதக்கிட்டு நம்ம அர வச்சுருக்கோல்லையா அந்த பொடலங்கா பொடலங்காவும் அது மேல அது மே அதுல போட்டுட்டு இந்த பாசிபருப்பு ப ஊர வச்சுருப்போல்ல அது ரொம்ப போட்டுக்க வேண்டாம் பாசிப்பருப்பு கம்மியாவே போட்டுக்கலாம் அதாவது ரொம்ப தண்ணி ஊற வைக்க வேண்டா ஏன்னா அந்த வேல பொடலங்கா வந்து நெறையவே தண்ணி விடும் வேக வேக தண்ணி அதுவே விடும் அப்டியிருக்கும் போது நா உங்களுக் கு அதுலேயே வெந்துரும் இந்த பாசி பருப்பு
உம்
பாசி பருப்பையும் அது மேல போட்டுட்டு சும்மா ஒரு சின்னாந்து மூடிய போட்டு மூடி வச்சட்டீங்க மிதமான சூட்ல மூட வச்சீங்க அப்டின்னாக்கா அது வெந்துரு வேக வேக கொஞ்ச அப்டியே பெரட்டி பெரட்டி மட்டும் விடணும் அதுல கொஞ்சமா ம ஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம கலந்து பெரட்டி வுட்டுட்டு நல்லா கொஞ்சுண்டு தேங்கா துருவள் நாம அதுல சேத்துடோனாக்க அஹ் பொடலங்கா பொறியலோ அவியலோ ரெடி இப்டிதான் எங்க மாமியார் பண்ணுவாங்க நான் பாத்திருக்கேன் நான் இத அவுங்க கிட்ட இருந்துதான் நான் பாத்து க ஆமா நான் இத அவுங்ககிட்ட இருந்துதான் கத்துட்டே ஏன்னா எனக்கு வந்து அன் நா நா எப்டி பண்ணுவேன் அப்டின்னாக்க நா பாசிப் பருப்பு நா சேக்க மாட்டேன்
ஆஹ் இ அதே மாதிரி தா எண்ண ஊத்தி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ச்ச மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக் புடலங்கா போட்டு அத நல்லா வதக்கிட்டு அது வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தேங்கா துருவல் போட்டு நான் இறக்கிடுவே அத அப்டிதா நா பண்ணிருக்கே இவங்க வந்து பாசிப்பருப்பு சேத்து பண்ணுவாங்க நீங்க இந்த மாரி புடலங்கால
நீங்க நீங்க சொல்ற மாரிதா தோழி பண்ணுவோ கடுகு இதலாம் போட்டு அத வந்து தனியா அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு பச்சை மிளகா போட்டு இந்த அவியல் இந்த இது இருக்குல தோழி புடலங்கா அதையும் போட்டு நல்லா இது பண்ணி அப்டிதா தோழி பண்ணுவோம் தேங்காய் வேண குந் தோழி
பாசிப்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்களே அ சாப்ட மாட்டாங்க ஆ எனக்கு அவங்க செஞ்சு கொடுத்தாங்க ரெண்டு மூணு தடவ செஞ்சிருக்க நா பாத்ருக்கே அந்த முறையதா இப்ப எல்லா நா புடலாங்க வந்து அந்த முறைய தா பயன்டுத்துறது நல்லா சாப்பறதுக்கு அது நம்ம அப்ப சாப்பாட்டோடையும் தொட்டு சாப்புட்லா அது நம்ம அதா வேக வேக தண்ணி விடுதுல்லையா அது ரொம்ப வெந்துடும் நல்லாவே அது பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுல போட்டு கெளறி அப்டியே ஊட்டி விடலாம்
ஆமா சரிங்க தோழி சரிங்க தோழி கண்டிப்பா நா பண்ணிப்பாக் இங்கயா தோழி நீங்க அந்த மாங்கா முருங்கக்கா போட்டு சாம்பாரு வச்சுட்டு
அதேதா மாங்கா முருங்கக்கா போட்டு நானு சாம்பார்ல
தோழி பீன்ஸ்சும் கேரட்டும் போட் ட்டு பொரியல் பண்ணி ட்டோம் தோழி வேற எதுவும் பெருசாலா பண்ணல தோழி
ஆ ஆ சரி
இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் தோழி எண்ண எண்ணெ சட்டில எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமா வடவம் இருக்குல தோழி அது போடு வந் புளிவடகம் போட்டுட்டு பீன்ஸ் கேரட்டை போட்டு
வடகம் வந்துட்டு இந்த வடகம் வந்துட்டு வடகம் தா ஆ அது வந்து பொரியலுக்கு போடுவீங்களா
ஆ இதுக்கு போடுவு தோழி அது ஒரு ஒரு மாரி வாடையா நல்லாருக்கும் தோழி அந்த வடவம் போட்டு பீன்ஸ் கேரட்டு அதையு அரிஞ்சு அதில் குட்டி குட்டியாக நறுக்கி அதில்போட்டுட்டு அ ஒரு நேரம் நீங்கள் பச்ச மெளகா போட்டும் வதக்கிக்கலாம் அப்டி இல்லன்னா லைட்டா மொளகாத்தூள் அத போட்டு வதக்கி நீங்க இறக்கிட்டீங்கன்னா ரெடி
அப்டிங்களா நா வந்து மெள காதூள் போட்டு பண்ணனதும் இல்ல அ ரெண்டாவது வந்து நம்ம வடகம் போட்டு பண்ண குனிப்ப நா கண்டிப்பா நா செஞ்சு பாக்குறே எப்டி இருக்குன்டு நாளைக்கு
ஆனா எல்லாருமே வந்து வெறு கடுகு அ பச்ச மெளகா போட்டு இப்டிதா பண்ணுவாங்க இங்கே அம்மா வடவம் போடுவாங்க அதனால தொளிவே அதும உம்
யோசிச்சுக்கிட்டே உக்கார வேண்டியதா இல்லயா அதனால நாளைக்கு
உஹ்ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி உம்
ஆ
ஆ
அதனால நைட்டு சுண்டக்காய போட்டு புளி கொழம்பு வச்சுட்டு சுண்டைக்கா போட்டு கொழம்பு வச்சிருக்கீங்களா நீங்க புளி குழம்பு வச்சிருக்கீங்களா
சுண்டைக்காய போட்டு புளி குழம்பு வச்சதுல அந்த சுண்டைக்காய நசுக்கி காய வைப்போம்ள தோழி காஞ்சி காஞ்சத்துக் கு ஆஹ் காஞ்சத்துக்கு அப்புறமா அத வந்து போடுவோ உம் ஆமா சுண்டை கால நீங்க ஒரு தொவையல் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு தோழி சுண்டக் கதவையல் நேறைய பேர் சுண்டைக்க சாப்பிட மாட்டாங்கள்ல ஆஹ்
ஆமா செஞ்சிருக்கே சுண்டைக்க தொவயலுங்கறத விட ஆஹ் நீங்க தொவையல் எப்டி பண்ணுவீங்க அத கேட்ட
நா வந்து நெறைய சின்ன வெங்காயொல்லா அரிஞ்சு போட்டு காஞ்ச மொளகா பூண்டு எல்லாமே வ சு ஓரேடியா அர வதக்கி அரச்சிருவ தோழி நல்லாவே பூண்டு கொஞ்ச அதிகமாகவே வைக்கிறதுண்டு தோழி
உம் உம் நாங்க
சிக்கனுன்னா தேங்கா கூட அரச்சு இது பண்ணிக்கலா ஒவ்வொ நேரொ தேங்கா இல்லாமலே நாம் நறைய தேங்கா நா சேக்க மாட்டே தோழி அம்மா தா சேப்பாங்க தேங்கா மட்டு நா அதிகமா சேக்கறதுல்ல
அ இல்ல நா வந்து ட்டு சுண்டை அங்க சுண்டைக்க வந்து தா ஆஹ் ரொம்பொ ஒச்சுக்காம வெங்காயொ தக்காளி பொடுவோ ஆஹ் இத கொஞ்சொ நல்லா வதங்க விட்டு இல்ல வந்து எண்ணயில வந்து வதக்கிக்கணு ஆஹ் வத அது கப்புறோ வந்து நம்ப வெங்ய தக்காளி பழோ அதையும் நல்லா வதக்கிட்டு உம் ஹா வதக்கு சுண்டைக்கவு வத வெங்காய தக்காளிபழோ வதக்கற இல்லையா வெளிய போட்டு அதையுமே வதக்கிக்கலா அ இதுல வந்து காஞ்சி பச்ச மொளகா பச்ச மொளகா ரெண்டுமே வ ஆ அது ரெண்டுமே ச்சுப ரெண்டாவது வந்து கருவேப்பில அ புதினா மல்லித்தழ அதையு வெச்சு கொஞ்சமா புளி செய்ணும் ரொம்ப புளில சுமா லேசா புளி வெச்சு வதக்கி கிட்டு அத அரச்சி தாலிப்ப ஒட்டி நம்ம வந்து சட்னியா பயன்படுத்தலா நல்லாருக்கு சாப்புறதுக்கு
நீ அதுவும் கூட பயன்படுத்லாம்ந்தான நல்லாருக்கு
அதுவு‌தா நம்ம வந்து சுண்டக்கா புளிக்கொழம்பே நல்லாருக்கு நீங்க வந்து ஏ நாளைக்கி நா அதுதா செயலான்றுக்கே
பண்ணுவீங்க
அத வந்து இப்ப பாத்தீங்க அப்டின்னா சுண்டைக்காய வந்து ஆனா புளி கொழம்புதா அந்த சுண் சுண்டைக்கா ஒரு கொஞ்சோ கூடவே போட்டுக்கணு நல்லா து அ ஒண்ணு பெண்ணுமா இடிச்சுட்டு சுண்டைக்காவ அது தண்ணி ஊற்றி நல்லா சுண்டைக்காவ சுருங்கற தண்ணியில நல்லா வதக்கி எடுத்துக்குனு ஆனா இந்த கொழம்பு செய்யும் பொழுது முத்தனா சுண்டைக்காவ எ பயன்படுத்த இருக்கக்கூடாது அ கொழம்பு வந்து நல்லா இருக்காது பிஞ்சி சுண்டாக்கானா நல்லாருக்கு. சாப்டறதுக்கு நல்லாருக்கு அ அது நல்லா இரு இடிச்சிட்டு நல்லா எண்ணெயில போட்டு வதக்கி எடுத்துக்கணு அதுக்கப்புறோ நம்ம வந்து எ உளுந்த புளி குழம்புக்கு தாளிப்பம் இல்லையா அந்த கறிவடகம் போட்டு வெந்தயம் போட்டு ஹ சின்ன வெங்காயம தான் இந்த குழம்புக்கு பயன்படுத்தணும் நல்லா ஹருக்கும் சின்னனை வெங்காயம் வந்து பயன்படுத்தினா நல்லாருக்கும் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதா ரொம்ப சின்னதா இருக்கும்ல அந்த மாதிரி வெங்காயம் மறந்த நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வெட்டாம அப்படியே போட்டு நம்ம வந்து எண்ணெய்ல வதக்க
ஆமா ஆமா தோழி ஆமா தோழி
ட்டு நீங்க வந்து உறிக்கிறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே பச்சை தண்ணில போட்டு வச்சிருங்க சின்ன வெங்காயத்த ஒரு பத் ஒரு பதினஞ்சு நிமிஷ பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க சின்ன வெங்காயத்த சும்மா அது மேல மட்டும் கட் பண் இப்படி கையால தேச்சினா போதும் வந்துரும் தோல் எல்லா வெளியாயிரும் நமக்கு உரிகிறது ஈசி ஈசியா போயிடும்
ஆமா
ஆஹ அதுல வந்து பூண்டும் நிறைய சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே நல்லா நிறைய சேர்த்துக்கிட்டு அதேயுமே எண்ணெயில நல்ல சுருங்கன அளவுக்கு வறுத்துட்டு ஆ இதோட ந இன்னிக்கும் அவன் கூட்டு போகலையா அது மேல வந்து கொஞ்சமா கொழம்புத்தூள் கொழம்புத்தூள் அதுலயே போட் வந்து கொஞ்சம் வதக்கணும்னா எண்ணய் பசையோட கொஞ்சம் கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும் அதுல நம்ம வந்து புளிக்கரசல விட்டுக்கணும் எப்பொழுதும் நம்ம புளி குழம்பு வைக்கிற மாதிரி எதா கொஞ்சம் புளிகொழ புளியகரச்சுகிட்டு நம்ம புளிக்கொழம்பு வந்து நம்ம திக்கா நம்ம அ கொஞ்சம் தண்ணியா அதாவது கொஞ்சம் தா போட்டு சாப்பிடுற மாதிரி வச்சிருக்கோம்ல்லையா அது செய்யாம இத வந்து தொக்கு மாதிரி செய்யணும் ஆ மத்த அப்ப நல்ல வேகணும் ஆனா சுண்டக்கா வந்து அந்த புலிக்கரச் நல்லா வெந்து அது மேல அந்த குழம்பு மேல ஒரு ஆடை மாதிரி பாத்திருக்கீங்களா குழம்பு நல்லா
ஆ தெரியும் பாத்துருக்கேன் தோழி
நல்லா ஆடை வர அளவுக்கு நல்லா வெந்துட்டு நம்ம வந்து அதை எடுக்கும்முடியுன்த கிரேவி இதுல வந்துரு நம்ம அங்கு
நல்லா சாதம் வடிச்சு அது அத போட் டு சாப்பிட்டோம்னா
ரொம்ப நல்லா இருக்கும் தோழி நா கண்டிப்பா இத வந்து ஒரு நாள் பண்ணி பாக்குற தோழி கண்டிப்பா இந்த மாரி பண்ணுனது இல்ல நா கண்டிப்பா பண்ணி பாக்குற தோழி கேக்குதுங்களா தோழி சொல்லுங்க தோழி
படங்க வரும்
உம் நா ஒரு நாள் கண்டிப்பா பண்ணி பாக்குற தோழி இத கண்டிப்பா பண்ணி பாக்குற தோழி கேக்குதுங்களா தோழி